கேக்குதுங்களா ம் ஆ கேக்குது இப்பதா
ஆ சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஒன்னு பண்ல இந்த இந்த வேலதா பேசிட்தா இருக்கே
ம் சாப்ட்டாச்சுங்களா மதியோ ஆ சாப்ட்டாச்சு
நா கொஞ்ச நேரத்துல பையன கூப்ட போனு ஸ்கூல் வேன் வந்ரு
ஓகே ஓகே
நீங்க ஒங்ளுக்கு ஆ ஆமா வேன்ல ஸ்டாப்பிங் போய் பிக்கப் பண்ணிட்டு வர்
ஓகே
எனக்கு வந்து இப்போ முன்னாடியெல்லா எங்க ஹஸ்பண்ட் கொண்டு போய் வுட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க இப்போதா நானு வேனு
ஓஹோ அதுக்கப் அப்றோ அவ வந்துட்டா ஃபுல்லா பிஸியா பிஸியாவே இருக்க மாரி இருக்கு பேசவு க முடியாது கால் அந்த நெட் டி வி வச்சுப்பானா
ம் ம் ம்
அதனால பேச முடியாது
ஆமா காலைல இருந்து பாக்காம இருந்திருக் இருக்காங்க இப்போ வந்து டி வி போட்டாதா ஒங்ளுக்கு நல்லா இருக்குமே
ஆமா அதுவு வந்தவுனே மொபைல்லேதா ஃபர்ஸ்ட்டு எடுப்பா ஆ இப் இப்ப கொஞ்ச நாளா வந்து மொபைல் பிஸியா இருக்கிறதுனால குடுக்கறதே இல்ல நானு அதனால ஹாட்ஸ் பாட் ஆன் பண்ணிட்டு டிவியில பாத்துக்க வேண்டியது அவுரு
ம் ம் சேம் அதேதா நானு பண்றே
டி வில கனெக்ட் பண்ட்டா எதோ யூடிபோ எதோ ஒன்னு பாத்திட்ருக்காங்க
ஆ ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆமா ஈவி்னிங் ஸ்நாக்ஸ் வேற பண்ணு நீங்க
நமக்கு ஸ்நாக்ஸ் வேலலா இல்ல இப்போ வந்து வந்தாங்கனா சாப்டுவாங்க சாப்பாடு சாப்டுட்டு அப்றோ ஒரு ஒ ரு ஆறு மணி இல்ல அஞ்சி மணி அந்த டைம்ல ஒரு கிளாஸ் பாலு அவ்ளோதா அப்றோ நைட்டு டிஃபனு
ஓ
அந்த மாதிரிதா
ம் அப்றோ சொல்லுங்க எங் நைட்டுக்கா என்னது ராகி தோசதா ஊத்தலானு இருக்கே
அ ஆ
மாவு காலி ஆயிடுச்சு சோ ராகி தோச எதாவது ஊத்திட்டு நேத்து பாஸ்தா பண்ண
ம்
இன்னைக்கி எப்டி பண்ணலான்னு இருக்க
அ அ ஒரு நாள் ஹெல்த்து ஒரு நாள் அன்ஹெல்
அப்படிலா இல்ல எது அந்த டைம்க்கு டக்குனு தோணுதோ அது பண்ண வேண்டியதுதா
நமக்கு எது ஈஸியா இருக்கோ நமக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ம் ம் என்ன இது பண்ண நம்ம வந்து ஈஸியாவு செய்ணு பிளஸ் எல்லாருக்கு அது வந்து சாப்பர்ற மாதிரியு இருக்கணு ஆ ம் ம்
பிளான் பண்ணியிருக்கீங்க
நானு தோச தா ஊத்தலான்ருக்க இல்லன்னா சாப்பாடு வெப்ப
ஓ சாப்பாடு சாப்புடுவாங்களா நைட்டு
ஆ என்னைக்காச்சு ஒரு நாள்னா சாப்புடுவாங்க டெய்லினாதா கஷ்டோ ம்
கீர பாலக்கீர இருக்கு பருப்பு போட்டு கடையல் மாரி பண்ணீட்டு சாப்பாடு
நைட்டுக்கா
ம்
நைட்டுக்கு கீர சமைப்பிங்ளா
ஆ சமப்போமே
சாப்டுவீங்களா எதுவு பண்ணாதா வயித்துக்கு
இல்ல எதுவு பண்ணாது நாங்க சாப்ட்ருக்கோ ஒன்னு பண்லயே
அப்டியா
ஆ ஏ சாப்ட கூடாதா
ஆமா நைட் டைம்ல் கீர சாப்பட கூடாது சொல்லுவாங்க யாரு சாப்புடவு மாட்டாங்க அது வயிறுக்கு ஒத்துக்காது அப்டின்னுவாங்க நா இப்பதா ஃபஸ்ட் டைம் கேள்வி படுறே
தெரீல நாங்களா சாப்டுவோ
ஓ
ஆ இங்க எல்லாருமே சாப்புடுவாங்களா எங்களுக்கு ஒண்ணு தெரியாது சாப்புடுவோ எப்போவோ எப்பவு இல்ல எப்ப வாச்சு ஒரு டைம் மட்டு
ம்ம்
ம் கா கீரையு பெருசா எல்லா நாள்லா வாங்க மாட்டே எப்பயாச்சு வாங்கு போது வச்சனா ஆ அப்படிதா ம்
அப்போ கீர பண்ணி அதுக்கு பொரியல் பண்ணுவீங்களா
பொரியல்லா இல்ல ஒரு வேலதான இப்போ காலைல செஞ்சா கூட மதியோ அப்டே சாப்டுவாங்க இப் இப்ப நைட் அதூ லைட்டா தா சாப்ட போறாங்க அதனால சாப்பாடுமே வக் கிற குவான்டிட்டிய விட கொஞ்சோ கம்மியா தா வெப்பே
அப்றோ எதுவுமே சைட் டிஷ் இல்லாம சாப்டுவாங்களா
ஆ வெறு பருப்பு இது சாப்ட்டுப்பாங்க இல்ல அப்டின்னா ஆ எதாச்சு முடிஞ்சா பண்ணுவ எதாச்சு காய் பொரியல் மாதிரி இல்லன்னா இல்ல
ஓஹோ
எல்லா நாளு இருக்காது எல்லா நாளு டிஃபன் தா இருக்கு எதா ச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பாடு அந்த மாதிரி
ம்
ம்
அந்த காலத்துலல்லா ஆஹா நாங்க நைட்டு கீர சாப்ட்டதே இல்ல இதுவரைக்கு கீர செஞ்சா மதியானம் ஒரு வேலைக்குதா கொஞ்சமா செய்வ திட்டமா ஆ ஓ பருப்பு போட்டு கடைவ இல்லன்னா பொரியல் மாதிரி பண்ணிடுவ
ஆ ஆ சரி சரி
அந்த காலத்துல எல்லா வந்து நைட்லல்லா சாப்பாடுதா சாப்டுட்டு படுப்பாங்க பெரியவங்க
ஆமா நம்ம
ம் நைட்டு வடிக்கிற சாதத் தண்ணி ஊத்தி காலைல ப என்னாது கஞ்சி சாதோண பழையது சாப்டுவோ தயிர் ஊத்தி
ம்
இப்ப எங்க அதெல்லா போயிற்ச்சி
ம் ம்
பழையது சாப்ட்டா கூட வந்து சுகரு அதிகமாவுன்றாங்க பழையதெல்லா ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு ஆனா அதுக்குமே எதாவது ஒண்ணு சொல்றாங்க
இப்போ எல்லாத்துக்கு ஒரு அப்ப வந்து எதுமே தெரியாது நம்ம பாட்டுன்னு எல்லாத்தையு சாப் ப்டுவோ இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அதுல அது அத பாத்துட்டு இது கூட அத சேத்து சாப்டக் கூடாது இது கூட அத சேத்து சாப்டக்க கூடாது இதெல்லா இப்பதா சொல்றாங்க அது மாதிரி தயிரு மீனு சேத்து சாப்ட கூடாதா
ஆமா அது சொல்வாங்கதா தயிரு கூட பொதுவாவே நான்வெஜ் எதூ சாப்டக்கூடாது சொல்வாங்க
அப்டி சொன்னா இப்போ தயிருக்கு ச்சீ பிரியாணிக்கு
ஆமா பிரியாணிக்கு ரைத்தாதா சாப்டுவோ அ அதுதா அது என்ன கணக்குன்னு தெரில அதே மாரி கீர தயிரு சாப்ட கூடாது
ஆ அதுவு கேள்விப்பட்ருக்க இப்போ நம்ம தா இவ்ளோ பாத்து சாப்பட்றோ அந்த காலத்துலலா சாப்பாடு கெடைக்கறதே பெரிய விஷ்ய
ம் அந்த காலத்துல வந்து இந்த கம்பு கேழ்வரகு இதுல தா வந்து கூழ் அந்த மாதிரி தான எடுத்து ட்ருந்தாங்க அந்த அளவுக் கு இந்த மாரி அ ரைஸ் அதிகமா அவுங்க எடுத்துட்டது இல்ல அதனால தா அந்த கால த்ல சுகர்னாலே என்னன்னு தெரியாம போச்சு இருந்து இருக்கூ அவுங்களுக்கு ஆ ஆனாலுமே வந்து அது பெருசா அவுங்க கண்டுக்கல இல்ல அது அவங்கள அஃபெக்ட் பண்ற மாரியே அவுங்க வெச்சுக்ல ஆ இப்ப நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளுப் பாட் டீல்லா இருந்தாங்கல்ல, அப்பல்லா சுகரு இருந்திருக்குமா என்னன்னு தெரியலல்ல நமக்கு?
ஆமா! அப்போ வந்து. சாப்ட்டாலு, அடுத்தடுத்து செய்ய வேலைகளு இருந்திருக்கும்! சாப்ட்டுட்டு கொல்லையில வேல செய்வாங்க. வீட்ல வேல செய். செய்வாங்க அந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கு இப்போ வந்துதா சாப்ட்டுட்டு வேலைகளு இல்ல அது சாப்ட்டு இருக்க இருக்க அது அப்டியே சுகர் இதாகு இன்கிரீஸ் ஆயிடுது அப்டின்றாங்க பாடியில அங் ப்போ வந்து வே சாப்ட்டுட்டு போய் நல்ல கொல்லைல வந்து வேர்வ வர வர வேல செய்வாங்க
இப்ப யார் அந்த மாதிர்லா பண்ற
இப்ப எல்லா இப்ப விவசாயமே இல்ல சிஸ் க்கு முன்னாடி உக்காந்துட்டு, பரோக்ராமிங், கோடிங், அ வாய்ஸ் ப்ராசஸ் இப்டித்தானே போது இப்ப இருக்க ஜாப்லா உக்காந்த படி செய்யற வேலதா இப்போல்லா
யாரு அதுல இன்கமு சரியா வரதுனா வராததுனால எல்லார ருமே அத விடதா ஆரம்பிக்கிறாங்க யாரு அத பண்றதே இல்ல
எவ்ளோ இப்போ ஒரு காய் எடுத்துக்கிட்டா, நம்ம அவங்க அத வெத வாங்குறாங்க போட்றாங்க வளந்து வருது அதுக்கு தண்ணி காட்றாங்க மருந்து வெக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க
எல்லாம் பண்ணி அந்த காயே ஒடச்சு கொண்டி மார்க்கெட்ல குடுத்தாலுமே இருவது ரூபா கிலோ அப்டின்றாங்க
ம் ம்
அப்டின்றக்கக்குள் ள அவங்களுக்கு லாஸ் தானே அது
ஆமா அதுவுல்லாம மழையு கரெக்டான டைமுக்கு இப்பெல்லா வரமாட் டுது இல் இல்லையா நெனைச்ச நேரத்துக்கு இப்ப சுத்தமா மாறிடுச்சுல்ல வெதர்லா
ம் அப்பனா இப்டின்னா இப் டி இப்டிதா இருக்கு அந்த டைம்னா இதா இந்த டைம்லதா மழ இருக் கு இந்த டைம்ல வெயில்னா வெயிலுதா இருக்கு நம்ம மனுஷங்களா எல்லாரு சேந்து சேந்து ஒரு ந இயற்கையையே மாத்திறோ
ஆமா
மாத்திட்டோ ஆ கண்ண இப்பல்லா ஜனவரி ஜனவரில மழ பெய்து
ஆமா
ப்பெல்லா அதெல்லா கெடையாதா ஒரு பா முப்பது, நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டில்லா சொல்லுவாங் இந்த டைம்லல்லா மழன்றதே இருக்காது இப்பல்லா மழ பெய்து பொங்கலுக்கெல்லா மழ பெய்துன்றாங்க
ஆமா இப்பல்லா அப்டித்தா இருக்கு செப்டம்பர், அக்டோபர்லல்லா மழ ஆரம்பிச் ச்சுரு இல்லையா முன்னாடில்லா இப்போ வந்து அதுவுமே செ ப்டம்பர் அ அக்டோபர்லலா கூட நல்ல வெயில்தா அடிக்குது இப்ப மழ இதுவே வந்து ரொம்ப கொறைஞ்சிருச்சு வெயில் சீசன்தான வந்து அதிகமா இருக்கு நம்ம எடத்துல
ஆமாமா அதனாலதா அங்கங்க தண்ணி பற்றாகொற அது இதுன்றாங்க குடிக்க கூட சில எடத்துலல்லா தண்ணி இல்லன்றாங்க
அதனாலதா விவசாய பூமியெல்லா வந்து ஃபிளாட்டு போட்டு வித்துட்டு
ம் எதோ அதுல கொஞ்சோ காசு கெடைக்குதா அத வச்சு வேற எதாவ்து பண் ணி அவங்க செட்டில் ஆயறாங்க இன்னு ஒரு பத்து இருவது வர்ஷோல்லா போனா வெவசாயோனா என்ன அப்டின் கே ப்பாங்க போல அந்த மாதிரி ஆய்டுச்சு நெலம சாப்புட ஃபர்ஸ்ட்டு சாப்பாடுருக்கு
சில கடைசில அபார்ட்மெண்ட் மேலயே மாடி தோட்டோலா போட்டு அதியு பண்றோ
ஆமா அத தா பண்ணுவாங்க போல இருக்ற எடோல்லா வீடு பிளாட்டு எடமா கட்டி கட்டி
வெவசாய நெலமே இல்லாம லாஸ்ட்ல சாப்பாட்டுக்காக அவுங்க தேவ க்காக அவுங்க மாடில வளப்பாங்களாருக்கு கஷ்டந்தா வர வர ஜென்ரேஷன்லா ரொம்ப கஷ்டந்தா
ஆமா
நறைய விஷ்யங்களுமே மாறிடுச்சுல்ல நறைய அப்ப நம்ம சின்ன பிள்ளயா இருக்றப்ப இருந்த விஷ்யங்கள் கூட இப்பெல்லா இல்ல நறைய மாறிடு ச்சு
ஹா இந்த மொபைலு இன்டர்நெட் ட்டு இதெல்லா எப்ப வந்துச்சோ டெக்னாலஜி ட டெவலப்மெண்ட்டுன்ற பேர்ல வந்து பழைய விஷ்யங்கள்லா சுத்தமா வந்து மறந்துட்டோ நாம
ஆமா ஃபுல்லாவே அப்பல்லா ரீசார்ஜ் கடன்னு ஒரு கட இருக்கு இப்ப அந்த கடலா இல்லவே இல்ல அ இந்த ஒன்ருப்பி காயின் போட்டு பேசுற மாதிரி எல்லா இருக்கு அது இல்ல நறைய விஷ்யங்கள் மாறிடுச்சு பட்டன் ஃபோன்லா இப்ப யாருக்கிட்டயாச்சு இருக்கானே டவுட்டு தா
அதெல்லா பாக்கற்தே அதிசயந்தா
ஆமா அப்டியே இருந்தாலு இந்த வய்சானவங்க கிட்ட எதாவ்து ஒண்ணு ரெண்டு எங்கயாச்சு பா ஆனா இப்ப மேக்ஸி மம் வயசானவங்க எல்லாருமே ஸ்கீரின் டச் தா யூஸ் பண்றாங்க எங்கே எதாவ்து ஒருத்தோங்க பட்டன் ஃபோன் வச்சிருக்காங்க
முக்காவாசி ஸ்மார்ட் ஃபோன் தா
ம்
அது வந்தது இல்லாம இப்போ வெளிய வந்து மக்கள்கள் கிட்ட எல்லாரு பேசுறது கொறஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒரு ட்ரெயின்ல போறோனா நம்ம முன்னாடியே எதாவ்து ஒரு இப்ப எங்கயாச்சு லாங் ட்ராவல் பண்றோனா பக்கத்து சீட்லரு க்கோங்கள்ட்ட பேசிட் ட்டு அந்த டிராவல் முடியறதுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாரு எல்லாரு பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஆனா இப்போ வந்து ஆ அந்த ஃபோன்ட்ரு க்றது ஒரு ஹெட்செட் போட்டுட்டா போது பக்கத்ல இருக்கோவங்க யாரு என்னன் கூட தெரியாது அந்தளவுக்கு நம்ம டிராவலே முடுஞ்சு போய்டுது
அந்த ஹெட்செட் போட்டு கேட்டா கூட பரவால்ல சில பேரு அப்டே ஓபனாவே வந்து அவ்ளோ சவுண்டு வச்சு கே ப்பாங்க அது வேலய முடுச்ட்டு இந்த ட்ரெயின்ல ஏறாங்க பாருங்ளே அவுங்ளுக்லா ரொம்ப தலவலியா இருக்கு அது அவ்ளோ சத்தமா அந்த ரீல்ஸ் பாத்துட்டு வருவாங்க பாத்தீங்ளா அது இருடேட்டிங்காரு க்கு பயங்கரமா
ஆமா அவுங்ளே பாவோ ப்ரெஷர்ல முடிச்சுட்டு டயர்டா வருவாங்க ஏற்கனவே தலவலி அது மார்லாருக்கு போட பாடி பெயின்லா இதுல அவுங்ளு இந்த மாரி இரிட்டேட் பண்ணாங்கன்னா அவுங்ளுக்கு இன்னு அவ்ளதா சொல்லவே தேவல்ல
அதா மெட்ரோலலா வந்து ரூல்ஸே இருக்கு இன் மாதிரி என்டர்டய்மெண்ட் வேணுனா ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்டின்ட்டு